ழி மதிய வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்கள் எப்டி இரு
உம் நாங்களும் நல்லாருக்கோம் தோழி சொல்லுங்கு தோழி ஆஹ் என்ன பண்றுக்கிங்க ஷிப் உம் சாப் ட்டு தோழி நீங்க சாப்பிட்டீங்கா
ஆஹ் சாப்பிட்டேன்ங் தோழி என்ன உணவு சாப்பிட்டீங்க
நான் வந்து அப்பீர்க்கங்கா அஹ் குழம்பு வச்சு அதுல ரைஸ் வச்சு சாப்ட்டேங்க
ஓகே ஓகே ஓகே நானும் சாப்பாடு அஹ் கத்திரிக்கா கொழம்பு தோழி
உம் சேர் சேரிங்க
உம் செரிங்க தோழி நம்ம இப்ப த நம்ம என்ன தலைப்பு பேசலாம்னா டிராவல் அனுபவத்த பத்தி பேசலாம்ங்க தோழி
ஆஹ் பேசலாம்ங் தோழி
பேசலாம் தோழி ச அப்ப தஞ்சை பெரிய கோவில்லாம் போயிருக்கீங்களா தோழி தஞ்சை பெரிய கோவில்
ஆஹ் நா எந்த கோவிலுக்கும் போறதில்லைங் தோழி
போ ங்க அப்படிங்களா செரி செரி தோழி நானு தஞ்சை பெரிய கோவில் பத் பீஷ்ணா
ஆஹ நீங்க சொல்லுங்க நா கேக்குறங்க எனக்கு ரொம்ப புடிக்குங்க
ஆஹ் ஓக்கே ஓக்ங்க தோழி தஞ்சை பெரிய கோவில் பார்திங்க அப்படின்னா அ ஆயிரம் ஆண்டு பழைய கோவில் தோழி அத பாத்தீங்கன அப்படின்னா ராஜராஜ சோழனல் கட்டப்பட்ட அது ஒரு கோவில் தோழி அதுல இருக்க கருவரல இருக்க சி சிவன் கருவறில யிருக்கற சாமி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் தோழி அந்த சிவன் பாத்திங்க அப்படின்னா ந்த கிழசிவன் வடிவம் பாத்திங்கன்னா கீழே ஒரு கல்லு இருக்கும் மேல ஒரு கல்லு இருக்கும் தோழி மேலயிருக்கற கன்னு பாத்தீங்க அப்படினா பதினெட்டு பதினெட்டு அடி இருக்குங்க தோழி ஸ் அது பாத்தீங்கன அது மெய்யெழுத்து கள்ள வந்து குறிக்கும் தோழி
ஓ சேசரி சேரிங்க
அப்புற மேல இருக்க லிங்க மட்டும் இருக்கில்ல தோழி அது பாத்திங்க அப்படியின்னா பன்னெண்டு அடியில இருக்குங்க தோழி டோட்டலா பன்னென்டு பன்னெண்டு யிடியிகிறதுஉயிர் எழுத்துக்களை குடுக்கு தோழி கீழயிருக்கற பேஸ்மட்டும் பதினெட் மெய்எழுத்த குறிப்பது தோழி மேலயிருக்கறது பாத்திங்க அப்டினா மெய் உயிரெழுத்து கீழ இருக்கது மெய்யெழுத்து மேல இருக்கது உயிரெழுத்து குறிப்பது உயிரெழுத்துகள் பதினெட்டு சோ அத மென்ஷன் பண்ணும் மேல இருக்கறது பாத்திங்க அப்படின்னா உயிர்யெழுத்துங் தோழி ஆ க இ கி ல்லாம் இருக்குலங் தோழி அது பன்னிரெண்டு சோ அது பனிரெண்டு ஐடியில இருக்குங்கு தோழி அந்த கோபுரம் இருக்குலிங் தோழி கருவறைக்கு மேலயிருக்க கோபுரம் பாத்திங்க அப்படின்னா எரநூத்தி பன்னெண்டு அடி இருக்குங் தோழி
உம் உம் உம்
நீங்க அப்னா டோட்டலா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஜா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரதுங் தோழி அங்க இருக்ற ஒவ்வொரு சிற் சிற்பமும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நுணுக்கமா இருக்குங் தோழி பாக்கவே கமுக்காவு எவ்ளோ அழ ஆங் செரி தோழி அந்த இதுவுமே பாத்தீங்க அப்டின்னா அவ்ளோ நல்லா அங்க இருக்க அங்க இருக்க பொருள் எல்லாமே நல்லா இருக்கும் தோழி அந்த தலையாட்டி பொம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆஹ் எனக்கு ரொம்ப புடிக்குங்க அந்த தலையாட்டி பொம்ம அஹ்
பாப்பா ஒரு கொழந்த வடிவத்திலயும் இருப்போ உருண்ட வடிவத்திலே இருக்கும் தோழி உருண்ட வடிவத்ல இருக்கிறது பாத்தீங்ன்னா அப்படின்னா அஹ் எல்லா பக்கமுமே சாயும் தோழி இந்த பக்கமு சாயும் அந்த பக்கமு சாயும் ரைட் அஹ் எடது பக்கம் வலது பக்கம் ஆஹ்
ட்லயோ இருந்து அத நான் விளையாடி எல்லாம் பாத்திருக்கேங்க எனக்கு ரொம்ப
இருக்கும் ஆமா தோழி அது எதுனால அப்படி கொண்டு வந்ருக்காங்க அப்படின்னா அந்த கோவில் இருக்குலேங்கு தோழி இந்த ராஜராஜன் சோழன் கட்டிய கோயில் கலையும் அது வந்து எவ்வளோ இப்போ ஒரு பூகம்பம் வந்தாலுமே அது வந்து எந்த பக்கமு சாஞ்சாலும் கீழ விழாது வா எது இதாயினும் க்கும் எழுந்து நிற்கும் அப்டின்றதா தோழி மென்ஷன் ஆகும்
செரி செரிங்க
அஹ் இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா பொம்மைல்லாம் நல்லா இருக்கும்ங் தோழி தலையாட்டுறது கம்மல் அழகா இருக் ப்ப சாரீஸ் அதுல இருக்க புடவல்லாம் அழகா இருக்கும்
ஹம் ஹம் ஹம்
ஓய் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோயில்ண்ட மின்னல் பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் கீழே விழாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லி ந் அ ய கோயிலுடைய நிழல் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்லி கற்பனையா சொல்றாங்க தல்லி பட் ஆனா நான் ய் பார்த்த வரைக்கும் ஒருஓரளவு உழு விதவி தடி ரொம்ப லொ போகாது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகாதுன்ன சொல்லி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வீடு போக சொோல்லி நீங்க கடந்த காலத்துல டிராவல் எங்கயல்லாம் போயிருக்கங்க
னா இந்த கோவில் குளம் அந்த மாதிரி எல்லாம் போனதுு பத்து ீங்கா அது திருப்பதி போனது அப்புறம் காலஸ்திரி போனது அந்த மாதிரி தாங்க இருக்கு ஓகே நான் மத்தபடி எங்கேயோ பெருசா் டிரராாவல் பண்ணத இில்லைங்க எனக்கு இந்த டிராவல் ரொ லாங் ஸ்டன்ஸா நான்டிராவல் பண்றேன் அப்படின்னா ஆஹ ரொம்ப நாருங்க ஆஹ் கோவில் கோலன்னு சுத்துறதோ இல்ல இந்த டூர் டூர் போனது வேணா இருக்கு தளி காலேஜ் படிக்கும் போோது டருக்கல்லாம் நாங்க போயிருக்கோங்க மைசூர் அதுக்கு இதுக்குன்ன நாங்க போயிருக்க கு
ஓகே ஓகே
அதெல்லாம் போகும்போது பசங்க போறதுனால அது ரொம்ப ஜ என்ஜாய் ஃபுல்ல ரொம்ப அப்படியா இருக்குங்க ஏன்னா ஆஹ் ரொம்ப நாள் கழி சு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்ல்லைங்க அதனால அந்த டிராவல்ல எனக்கு ரொம்ப பிடி எனக் இந்த நைட்ல டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க நம்ப பாட்டு ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைச் சுதுன்னா அத வேடிக்கை பாத்துன்னு இல்ல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இந்த ட்ரெயின் டிராவல் பிடிக்காதுங்க ஆஹ் இந்த பஸ்ல போறதுலாம் ரொம்ப இஷ்டங்க ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ்ஸும் இருக்காது ஏதோ ஒரு சீட்ல போய் நம்ப பாட்டு உக்காந்துட்டு நம்ப பாட்டு போய்டலாங்க ட்ரெயின்ல எல்லாம் கச்சை முச்சான்னு வந்துட்டே போயிட்டு அந்த மாதிரி இருப்பாங்களா அதனாலயே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க ஆஹ் இப்பல்லாம் அஹ் டிராவல் பண்றதே அது கம்மிய ஆயிடுச்சுங்க நாங்க
ஓகே ஓகேங்க தோழி அஹ்
டூர் போனப்பல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க எங்க அப்பா கூட சேர்ந்து ஒகேனுக்கல் எல்லாம் போவோங்க அங்க போய் மீன் மீன் எடுத்து குடுத் சமைச்சு சாப்புட்டு தண்ணில எல்லாம் விளையாடிட்டு படகு சவாரி எல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்திருக்கோங்க பேமிலியா அந்த மாதிரிலாம் போனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க அந்த மாதிரி எப்பயாவது இப்பதாங்க பசங்கள எல்லாம் கூட்டிட்டு எங்கேயாவது போகலாம்னு நினைப்போம் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலனால போக முடியாம அப்படி போயிடும் ஆஹ் அதெல்லாம் தான் மாத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப இது பண்ணிட்டு எப்படியாவது பார்க்கணும் செய்யணும் அப்படின்ட்டு இதுக்கு மேலயாச்சும் பசங்களை கூட்டி எங்கயா போணும் ஆஹ் அப்பதான் அவுங்களும் நாலு இடம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாரி எல்லாம் நானு யோசிச்சுட்டு இருக்கேங்க
ஓகே ஓகேங்க தோழி அ உம் தஞ்சை பெரிய கோவில் சொன்னேன்லங்க தோழி அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நந்தி பகவான் ருபாருங்க தோழி அந்த நந்தி பகவான் பத்த ஒற்றை கல்லால செய்யப்பட்டதுன்றது
ஓ
ஒரு பள்ளாலேயே செதுக்கப்பட்ட பொள்
இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட சிறப்புெ எல்லாம் நான் கேள்வி எல்லாம் பட்டிருக்கேன் போனதுதான் இல்லைங்க எனக்கு ஒரு
ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க தோழி பேயட்டு வாாங்க மன நிம்மதி நல்லா கிடைக்கும் தோழி ஏன்னா சிவபெருமானே ரொம்ப பெரிய உலகத்துல இருக்காதுன்னு சொல்லி எங்கேயுமே இவ்வளோ பெரிய எங்கயுமே இவ்ளோ பெரிய சிவபெருமான் இருக்காதுன்னு சொல்லி இருக்கிற ஒரே இடம்ன்னு பாாரத்தீங்க அப்படின்னா தந்தை தெரிய கல மண தோழி அதுல ஒவ்வொரு சிற்பமுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ந பக்கமா இருக்கோ தோலி ஆஹ் ஒவ்வொரு இடத்தலயும் பத்த ங்க அப்படின்னா குட்டி சின்னதான் ஒரு சந்தில கூட ப ஏங்க அப்படின்னா ஒரு புச்சி விட்டா வெளியே வரும் அவ்வளவு நெருக்கமான ச ஷங்கள் செஞ்சிருப்பாங்க தோலி அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ராஜராஜன் சோழன் மபேன் அந்த கோயில்ல கட்டினாங்களே ஒரு தண்ணி மோண்டந்து குடுத்தவங்கடைய நேம் முன்னிட்டு எல்லாமே நசு பப்பத்துன எழுதி இருப்பாங்க தொழ
ஓ ரொம்ப சிறப்பா இருக்குங்க நீங்க சொல்றத கேக்குறப்போ இவ்வளோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இது எல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப நல்லாிருக்
ஆஹ் வாங்க தோலலி ஒரு தண்ணிழ மூண்டுந்து குடுத்தவங்க முன்னிட்டு மோர் குடுத்தவங்க இவங்க யானையோட எச் இத்தன யானைகள்ல்லா வந்து வேல செஞ்சிருக்கு அப்படிங்கற முன்னிட்டு எல்லா மே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தோலி அந்த மேல கோப் ந களங தொி மேல ஹ கருவறை மேல உள்ள கலசத்துடைய கோபுரம் பார்த்தீங்க அப்டின்னா ஒ அதுவுமே ஒற்றை கல்லால் ஆனது தா தோழி சொல்றாங்க அது எப்படி மேல கொண்டு வந்து தாங்ககிறது இன்ன வரைக்கும் அறிவியல் பூர்வமா ப்ரூப் பண்ணீங்க தோலி
உம் உம் உம் ஆமாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாரிலா சொல்லி ஆஹ் ஃபஸ்ட் டைமா அதை பத்தி கொஞ்சோ டீட்டெய்ல்லா இப்ப கே கேக்குறப்போ எனக்கு கொஞ்ச நல்லா இருக்குங்க ஆஹ் இதுஹ் எனக்கும் இப்போ ஆசையா இருக்குங்க எப்படியாவது அந்த கோவில போய் பாக்கனு அபோனும் தோழி எங்க குடும்பத்தோட போய் அத பார்த்து நாமளும் இதெல்லாம் பார்க்க வந்திருக்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க இல்லைங்க அதை கண்டிப்பா அனுபவிக்கணும்னு ஒரு இதுக்குங்க கண்டிப்பா போயிடுவாங்க ஒரு நாள் ள ஒரு நாள் உம்
மன நிம்மதி உங்களுக்கு நன்றாக கிடைக்கும் தோழி அப்ப சுத்தி இருக்கிற அந்த காலத்துலல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அரிசி பறுப்பு தானிய வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஹ் சேமிச்சு வைக்கிறதே அந்த கோவில் மணிமண்டபத்த துளதா தோழி அதுக்குன்னே தனி இடம் அங்க இருக்கும் தோழி ஒவ்வொரு தூன்லையுமே ஒவ்வொரு இடம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க தோழி அஹ் ஃபுல்லா தானியத்தை சேமிச்சு வைப்பாங்க ஹஹ அங்க சேமிச்சுக்கிற தானியம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கெடாதானங்க தோழி
ஆஹ்ஹ ஆஹ் இல்ல இல்ல நானு இதோ ஒரு படம் பார்த்த இந்த இந்த மாதிரி கலசத்துக்கு மேல அது இதெல்லாம் சேத்து தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா அஹ் இது பிர் காலத் பிற்காலத்தில வந்து பயிரடுறதுக்கு விதை கிடைக் கெடக்கலனா அதை எடுத்து பயன்படுத் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆஹ் அந்த மாதிரி சொல்லி நான் பார்த்திருக்கேங்க அதனால
அப்படின்னாலுமே அந்த தானிய வகையிலால இன்னொரு உயிர் உருவாகும் அப்படிங்குற ஒரு நம்பிக்கையினாலயுமே அதை சேமிக்கிறாங்க
அதுதான் அதெல்லாம் ரொம்ப இந்த கேட்க போது இப்ப கூட ஆச்சரியமா இருக்குங்க அந்த காலத்து ராஜாங்க எல்லாம் எப்படி இவ்வளவு நுணுக்கமா இவ்வளோ யோசிச்சு எப்படி இத சிற்பம் எல்லாம் கட்டி எப்படி இத கொண்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சா வெர்க வைக்குதுங்க ஆஹ் இருந்தாலும் இருக்குமா இந்த அளவுக்கு இருப்பாங்களா
ஆமா அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்பனா வெயில் அடிக்கிற டைம்ல அந்த கடவுரைக்குள்ள இருக்கலேன்னு தோழி அங்க வந்து குளிரா இருக்கங்களா அப்புறம் அஹ் மழை மழை பெய்யற டைம்ல கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா வெது வெ அப்ப இருக்குங்களா ஒரு அனுபவமே அங்க இருக்குன்னு சொல்ல மழை பெய்ய டைம்ல நம்ம ஊர் மக்கள்கள் எல்லாருமே பாாரத்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள தான் இருப்பாங்களா சரி ஆஹ வெயில் அடி டைம்ல பாத்தீங்க அப்படின்ா உள்ள வந்து குளரா இருக்கும் வாத்தலி
உம் உம் உம் உம் ஆமாங்க இதெல்லாம் கேட்க போோது ரொம்ப ஆ ஆச்சரியமா இருக்கு இல்லைங்க நமக்கும் என்னடா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சாதனைதான் அங்க இது நம்ம பெருமைகள் எல்லாம் வந்து சொல்றது ரொம்ப இதா இருக்குங்க எனக்கு ரொம்ப புிடிச்சிருக்குங்க த துழில் நம்ம்ப நீங்க நீங்க பேசினது எனக்கு ரொம்ப புிடிச்சிருந்தது நான் ரொம்ப மனசார அது் மகிழ்ச்சியா அதது கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நம்பிக்க நன்றி தள்ள
ஹம்